ஹலோ
ஹலோ என்ன ரொம்ப நாள் ஆச்சு பேசி காலே பண்றதுல்ல மெசேஜ் கூட காணோ ஆன்லைன்ல தா வரீங்க வரீங்க போறீங்க
நீங்க அட்டன் பண்ண ஒன்னே கேக்குறீங்க என்ன பண்றீங்க ரொம்ப நாள் ஆயி போச்சு மறந்துட்
அப் ப்டிலா ஒண்ணு கெடயாது எங்க வேலயே கரெக்ட்டா இருக்கு வீட்டு வேலயே செய்றதுக்கு அத பண்ணணு இத பண்ணணு இதுலயே முடிஞ்சுருது அதுக்கப்றொ ஃபோன் எடுக்கவே முடியல தூங்குறப்போ சும்மா கொஞ்ச நேரொ பாக்றோமா அடே ஃபோன வச்சிட்டு தூங்கு
சட்டே இருக்க அப்டியே வேற எதுன்னா வேலைல
ஆமா அப்டியே மறந்துர்றோ இந்த வேலைலியே நம்ம பண்ணுன் தோணுது அதுக்கப்றோ அப்டியே வேற ஏதோ ஒரு வ வேல வந்துருதா அப்டியே மறந்துறோ
அப்றோ என்ன பண்றீங்க எப்டி போது ல லைஃபு ரொம்ப நாளாச்சு பேசி
ஆமா நீங்க என்ன பண்ணிட்ருக்கீங்க
நா என்ன பண்ற இப்பதா கொஞ்ச ஃப்ரீயா இருந்த அதுதா கால் பண்ண செரி பேஸ்லாமே அப்டின்ட்டு எதனா அப்டேட் கெடைக்குதான் பாப்போ ஆ வேலல்லா முடிஞ்சிட்ச்சி அம்மா செஞ்சிருவாங்க சமையெல்லா
ம் நீங்க எத எந்த கான்ட்ரிபியூஷனு இல்லியா உங்க சைட்லந்து
இல்ல ஏதா ஒண்ணு ரெண்டு தா மத்தபடி எல்லா அம்மா பாத்துப்பாங்க இப்ப வேற ஆபீஸ் வேற போற இல்ல
ஓ அதனால கொஞ்சோ ய ம் அதுல போய்ட்டு வரதுக்கே மு டயட் ஆய்டு
ஆமா யாரையுமே காண்டெக்ட் பண்ண முடியில நானா இப்பனா யோச்சி யாருனா பண்ணா கூட எடுக்க முடியில கால் பண்ணா கொடோ
ம்
ம்
இப்ப என்ன சமையல் என்ன உங்க வீட்ல
சமயல் என்ன பண்றாங்கன் தெரியில ரைஸ் தானாங்க நைட்ல சாப்புட்றது
ஏ டிஃபன் ல்லா சாப்ட மாட்டீங்ளா லைட் ஃபுட் எடுத்துக்குனுன் சொல்லுவாங்களே நைட் டில்லா
எடுத்துக்கனுந்தா பட் ஆனா எனக்கு புடிச்சா எங்க வீட்ல இருக்றவங்ளுக் புடிக்காது அந்த மாரி என்னைக்கு நா ஒரு நாள் ஆ அது காமனா செஞ்சிட்டு போயிர்லா இல்ல ஆனா டிஃபன் தா ஈஸினு வச்சுக்கோங்க ரைஸ் செஞ்சா கொழம்பு செய்னு பொரியல் செய்னு அந்த பொரியல் புடிக்கலைனா ஆம்லெட் ஏதோ செய்னு இப்போ டி ஃபன்னா தோசயோ இட்லியோ ஊத்திட்டு
ம் ம்
எதனா ஒரு சட்னி அரச்சி சாப்ட வேண்டியது தா
ம் ஒரே சட்னி தானா எப்டி
இல்லல்ல
இல்ல ரெண்டு மூணு ரெண்டு மூணு ஏதாவது மாத்தி மாத்தி பண்ணாதா வீட்ல இருக்குறவங்களு சாப் டுவாங்கல்ல இப்போ ஒரே தேங்கா சட்னி ஒரே வேற எதோ ஒண்ணு சாம்பாரு அந்த மாரினா கொஞ்சோ போர் அடிக்கிற மாரி இருக்குல்ல சோ சைடிஷ் கொஞ்சோ டிஃப்ரெண்டா இருந்துச்னா
சட்னிய விட சட்னிய விட குருமால்லா வச்சாங்க வச்சாங்கனா நல்லா சாப்டுவாங்க எல்லா
ம் ம் மைதா ஐட்டம்ல்லா சாப்டுவீங்ளா வீட்ல பரோட்டா அந்த மாதிரி
ஆஹா என்னைக்குனா ஒரு நாள் கட வீட்ல இல்ல கடைலதா பரோட்டாலா பரோட்டாலா வீட்ல செய்ய தெரியாது
தெரியாதா இல்ல ட்ரை பண்றது நீங்க சோபேரித்தனம் பண்றீங்களான்னு தெரியலயே இப்ப ஏன்னா வந்து நல்லா இருக்குன்னா வந்து ரெகுலரா வீட்லருக்கிறவங்க செய் சொல்வாங்க அந்த அந்த பயலயே நா அந்த மாரிதா பண்ணிட்ருக்கே ஏதாச்சு நம்ம டிஃப்ரெண்டா செய்வோ அப்டின்னு சொல்ட்டு இந்த யூ டியூப்லல்லா பாத்து நா பண்ணிட்ருந்தே
பரோட்டா வந்து ட்ரை பண்ணதுல்ல பட் ஆனா செஞ்சு பாக்ணுனு ஆசருக்கு அதுக்கேத்த ஆமா டைம் இல்ல அதுக்கு கொஞ்சோ வெயிட் பண்ணி எடுக்கணு டைமு
ஆமா ஆமா டைம் ஆமா நீங்க ஆபிஸ் வேற போறீங்க பிளஸ் வந்து கொழந்தை வேற கூடருக்கா அதனால கொஞ்சோ டைம் செரியா வராதுவ கெடச்ச டைம் வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கே போதும்னு தோனு
ம் அதுதா
ம் அப்றோ அம்மா அப்பால்லா எப்டிரு இருக்காங்க ம் சாப்ட்டே நானு சாப்ட்டே சாப்ட்டு முடி அதா வேலல்லா முடிச்சி ஃப்ரீயா உக்காந்து சாப்புறதே ஒரு பெரிய வேலயாருக்கு கால்லா என்ன ரொம்ப காலைல என்ன ம் நல்லாருக்காங்க எல்லாருமே நல்லாருக்காங்க அப்றோ வீட்டுக்கு வந்துட்டு போங்க
வரே வரே ஒரு நாள் வரே நீங்க வாங்க ஒரு நாள் ஃப்ரீயா
போன் பேசவே டைம் இல்ல நமக்கு இதுல்ல வீட்டுக்கு வேற அப்டின்னு யோசிப்பீங்களா
ஆமா ஒரு நாள் இதுக்குன்னு செடியூல் பண்ணு
ஆமா வீட்டுக்கு அ சும்மா ஒரு கெட் டுகெதர் மாதிரி அரேஞ்ச் பண்ணி போலா நல்லாருக்கு நீங்க அ நீங்க ஒரு ஃபேமிலியா வாங்க ஒரு நாள் நா ஒரு நாள் ஃபேமிலியா வரே
ஒரு சும்மா ஒன்டே அ நம்ப கொஞசோ ஸ்பெண்ட் பண்ண மாரியுருக்கு பேசுற மாரியு நீ
ங்க பாருங்க இப்பதா ஃப்ரீயா ஆயிட்டு கால் பண்லான்னு பாத்தேன் ஏ பையே விட்ல பாருங்க
ம் அதுதா நம்ம எப்ப ஃப்ரீயாருக்குமோ அப்பதா அவ்ங்களுக்கு வந்து வெக்குது போல அப்பதா மூக்கு வெத்து உடனே வந்துருவானுங்க இத பண்ணணு அத பண்ணணு
வெறு கடைல விக்கிற ஐட்டம் தா சாப்பிட்றேன்றான்
ம் ஆனா இப்ப இருக்குற பசங்கள்லாம் ஹெல்தி சா ஹெல்தியா சாப்புட்ணு அப்டின்ற ஒரு மைண்ட் செட்டே இருக்க மாட்டது அவுங்களுக்கு வெளில இருந்து ஈஸியா அவங்களுக்கு அது டேஸ்ட்டா கவர் பண்ண ரொம்ப வந்து கவர்ச்சியா தெரிது போல அந்த பள பளன்ட்டு இப்போ
ஜாஸ்தியாருக்குல்ல அதெல்லா
ஆமா ஆ உப்பு காரோ எல்லாமே எங்க வீட்லயு அதே மாரிதா வெளி ஃபுட்டுனா வந்து அது வந்து ஏதாவது ஏதாச்சும் ஒரு இது கட ச்சுறக்கூடாது ஒரு நம்ம சும்மா செலப்ரேட் பண்ற மாரி பர்த்டேயாவாருக்கட்டு இல்ல வந்து இப்ப ஸ்கூல்ல ஏதோ ஒரு இப்போ எக்ஸாம்னே வெச்சுக்கோங்கள எக்ஸாம்ல ஏதாது ஒரு நல்ல மார்க் எடு ட்டாங்கனாலு அது உன்னே ட்ரீட்டு எது கேட்டாலு ட்ரீட்டு் ட்ரீட்டு ம் சேரின்னு சொல்லிட்டு ஆமா ஆமா வெள்ல போய்ட்டு சாப்பிட்லா டின்னருக்கு வெளில போலா லன்ச்கு வெள்ல போலா இந்த வீக் வெள்ல போகலா அந்த வீக் வெள்ல போகலா அப்படின்னுட்டு வெளில போனா மட்டும் என்ன அது அதே அளவு தா சாப்பிட் போறாங்க இல்லன்னு சொல்லல ஆனா என்னன்னா கொஞ்சோ இங்க வந்து மூஞ்ஞ சுழி
ஆ ஆமா டேஸ்ட் வந்து கடை கடையில விக்கிற டேஸ்ட் க்கன் புடிக்குது அது காரமா இருந்தாலும் சேரி
ஆம் ஆமா ஆமா எந்தத் எந்த இந்த என்னென்ன போட்டு செய்றா அப்டின்றத நம்ம பாக்குறது இல்ல அது ஹன்ஸ் இப்ப அஜின மோட்டோ எல்லாம் போடக் கூடாது அது இதுன்றாங்க அவுங்க அது போட்டாதா டேஸ்ட் வருதுன் போட்றாங்க அப்பதா அவனுக்கு ஆ விக்கும் அ வியாபாரத்துக்கு அவே பண்றா அதெல்லாம் இந்த பசங்களுக்கு சொன்னா புரிஞ்சுக்கவா போறாங்கா நம்மளுக்கும் அது நல்லா இருக்கு இல்லன்னு சொல்லல ஆனா ரெகுலரா வேண்டான்னு நா யோசிக் இருக்றே இந்த பசங்க வீட்ல இருக்குறவங்களா இந்த மாரி தா பண்றாங்க செய்யறதுக்கு சோம்பேறித்தனம் அப்டின்ற மாரி இருந்துட்டு ஒட்னே அங்க போயிடுறாங்க எனக்கு என்னமோ வந்து இப்ப நம்ம பாட்டி காலத்துல அம்மா காலத்துல எல்லாம் வந்து வீட்லதா நெறைய வந்து ஃபுட் எல்லாம் செய்வாங்க
ஆமா இப்ப யார் ஃப்ரீயா இருக்காங்க எல்லாம் வேலைக்கு போறாங்க இதோ பாருங்க எங்க வீட்ல எங்க அம்மா வேலைக்கு போறாங்க அப்பா ஒடம்பு முடியாம வீட்ல இருக்காரு
உம் அததா சொல்றேன் வெள்ள சாப்ட்டு சாப்ட்டு வந்து ஒடம்பு கெடுத்து கெடுத்துக்கிறாங்கனு நெனைக்கிறே நான் கெடுத்து கெடுத்துக்கிட்டு இப்ப சுகரு பிபி சின்ன சின்ன வயசுல எல்லா வருது என்னமோ நம்ம முன்னாடி எல்லா சொல்லுவோம் நம்ம ஏஜ் ஆனது அப்றோம் தா இந்த மாரி வியாதியெல்லாம் வரும் அப்டின்னு இப்ப சின்ன சின்ன பசங்கலே டாக்டர் கிட்ட போறாங்க சுகரு பிப் பி லோ பிபி ஹை பிபன்றாங்க மயக்கோலா வருதா இந்த காலத்துல இருக்குறவங்கல்லாம் இப்டி இருக்குறாங்கன்னா இப்போ அதா நா யோசிக்கிறே இந்த மாத் வந்து நம்மல்லாம் வந்து அம்மா அம்மா இப்ப அம்மா இருக்குற அப்பா இருக்குற ஏஜ் லல்லா நம்ம வரமாட்டோம் போல நம்மளுக்கு அதெல்லாம் போனஸ் போல அந்த ஏஜ்லாம் அப்டின்னு என்ற மாரி இருக்கு அப்ப நம்ம பசங்க என்னென் யோசிக்கிறது எந்த ஃபுட்லயுமே குவாலிட் டி கெடையாது
ஆமா உண்ம தா என்ன பண்றது அப்றோம் உங்க ஹஸ்பண்ட் லா எப்டி இருக்காங்க
உம் எல்லாருமே நல்லா இருக்காங்க ஆமா நெக்ஸ்ட் வீக் வந்து அம்மா வீட்டுக்கு போலான் இருக்கேன் சும்மா ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும் எந்த விசேஷமும் கெடையாது சும்மா போலாம் அப்டின் இங்கயே மாமியார் வீட்லயே எவ்ளவு நாள் இருக்கறது சும்மா ஆவது வா ஒரு மாசத்துக்கு ஒரு வாரமாவது ஒரு ரெண் அஞ்சு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் இருந்துட்டு வரலாம் அப்டின்னு நம்ம மாத்திக்கணும் அங்க போனாதா நம்மளுக்கு ரெஸ்டுன்ற ஒரு இதுவே கெடைக்குது அதுனால்ல இல்ல மாமியார் மாமனார் இருக்காங்க கூட ஜாயிண்ட் ஃபேமிலி தா
உம்
எல்லாமே நம்மளே செய்யணும்னா கொஞ்சோம் கஷ்டமா இருக்கு அவுங்க செய்வாங்க இல்லன்னு சொல்லல இருந்தாலு வந்து வயசானவங்க நம்ம வந்து போர்ஸ் பண்ண முடியாதுல்ல இது செய்ங்க அது செய்ங்கன்னு அம்மா கிட்ட குடுக்குற ரைட் ஸவிட வந்து இவுங்ககிட்ட கம்மியா தான எடுத்துக்க முடியும் நம்ம என்னதா மாமியார் அம்மா அப்டின்னாலும் மாமியார் மாமியார் தா அம்மா அம்மா தான இப்ப வந்து ஏதாவது சொன்னா வந்து அம்மா கிட்ட நம்ம டக்குன்னு இருமா பண்றே அப்டின்னு சொல்லுவோ இப்ப அதே மாமியார் கிட்ட சொல்ல முடியுமா ஆ அவுங்க அந்த அந்த அவுங்க வ அந்த அங்க ப்ரெண்லியா அவ் பொண்ணு மாரி என்ன பொண்ணு மாரி எப்டி பா்த்துப்பாங்க பொண்ணு மருமக ஒண்ணு அப்டின்னா மருமக அப்டி வந்துச்சு பொண்ணுன்றது வேற வந்துச்சுல ஆ அதெல்லா வந்து ஒண்ணுட்டு கெடையாது ஆமா அது என்னமோ உண்மதா
அதுக்கேத்த மாரி மைண்டு ஒரு ஒரு நேரோ இருக்க மாரி இருக்காது பெரியவங்களுக்கு சொல்லவே வேணா
ஆமா
இப்போ ஒரு நேரோ மாரி இருக்காது டக்குன்னு எதனா சொல்லிட்டாலோ இல்ல நம்ம எதனா டக்குன்னு சொல்லிட்டாலு தப்பாயிடு
ஆமா அதா என்ன பண்றதுன்னு ஒன்னு அ அப்ப இப்ப ஏதாச்சு ஒரு ரெண் நாள் போறோ அப்டின்னா ஏதாது செஞ்சு வச்சுட்டு ரெண் நாள் கொழம்புக்கு வச்சிக்கோங்க இதையே நீங்க சாப்பாடு மட்டு வடிச் வச்சுக்கோங்கன் சொல்ட்டு அம்மா வீட்ல போய் ரெண்டு நாள் இருந்துட்டு வரலா அதா பாத்துன்னுக்க அடுத்த வாரோ போலா
ஒத்துப்பாங்களா அவங்க
போய் தா ஆவணு இல்ல இப்ப அம்மா வீட்னா வந்து அ நம்ளு போய் கொஞ்சோ ஹெல்ப் பண்ண மாரி இருக்கு கட் டி குடுத்துட்டோ அதுக்கப்புறோ வந்து வ வரவே மாட்றா வந்து கொஞ்சோ பாக்கவே மாட்றா நாங்க எங்களுக்கு வயசாகவுதுல்ல அப்டின்றாங்க அம்மா அப்பா
ஆமா கேப்பாங்க தா கூடயே இருந்துட்டு கல்யாணோ பண்ணி குடுத்துட்டு வரவே இல்லையே
த்துட்டோ நல்ல இ இனிமோ வந்து இப்ப என்ன சொல்லுது அப்டியே போறியா ஆ போ கல்யாணோ பண்ணிக்கோ ஆ இல்ல இல்ல ஊர்ல தா அம்மா வீடு
ம் ம்
ஆ அனால வந்து
எத்தன ம ஒரு மந்த்துக்கு ஒன் வாட்டி போய்டுவீங்ளா
ஆமா மாசத்துக்கு ஒரு தடவ போய்ட்டு வர்ணு இப்ப என்ன பண்றது போய் அவ்ங்ளையு பாக்ணு இல்லியா நம்மளுக்கு ஆசையா இருக்கு எவ்ளோ நாள் தா ஃபோன்லயு வீடியோ கால்லயு பேசிட்ருக்க முடியு
ம் உ ஹஸ்பண்ட் என்ன சொல்றாரு போ சொல்றாரா போவனான்
அவருக்கு எந்த பிரச்சனையு கெடையாது அவங்க அம்மா அப்ப தா இப் போமே எல்லாரு வீட்லயு அப்டி தான இவங்க நல்லா இருந்தாலு அவங்க வந்து நல்லா இருக்குறவங்களயு கெடுத்து விட்ருவாங்களே
அதேதா எல்லாருமே
அதனால போய்ட்டு வரலான் நா இப்பயே சொல்லி வச்சுட்ட சரி போங்க அப்டின்ட்டாங்க ஆ ஒரு அக்கா இருக்காங்க கல்யாணோ பண்ணி குடுத்துட்டாங்க நாலு பொண்ணுங்க அவங்களுக்கு
சேரி எப்டி அவங்களா செட் ஆய்டுச்சா அவங்க கூடல்லா செட் ஆய்டுச்சா உங்களுக்கு எப்டி
செட் ஆக்கிக்கணு தா அவங்க அடிக்கடில்லா வரமாட்டாங்க ஆ சும்மா எப்பயாது ஒரு வீக்லி ஒன்ஸோ இல்ல பிப்டீன் டேஸ் ஒன்ஸ் அந்த மாரி சும்மா வந்துட்டு அவங்க அம்மா அப்பா அவங்க பா இப்ப நா எங்க அம்மா அப்பாவ பாக்கணுன் நெனச்சா அவங்க அம்மா அப்பாவ அவங்க பாக்
கரெக்ட்டு தா ஆனா வந்து இங்கயே இருந்து டாங்கன்னா நம்ளுக்கு கஷ்டமாய்டு
அது ரொம்ப பெரிய கஷ் டோ ஆமா எல்லா வேலயு நம்ம இழுத்து போட்டு செய்யணுல்ல இந்த வீட்டு ஆளுங்க தா செய்யணுன்னுவாங்க அவங்க கெஸ்ட்ன்னுவாங்க ஒன்னே ஆனா நம்ப்ளுக்கு அந் அந்த மாதிரி அந்த மாதிரி தோண மாட்டுது நம்ம வீட்டுக்கு போனா நம்ம நம்ம வீடு இது நம்ம தா செய்யணும் அப்படின் நம்ம யோசிக்கிறோ எல்லாரு அந்த மாதிரி யோசிபாங்கன்னு சொல்ல முடியாதுல
செரிப்பா நாளைக்கு கால் பண்ணட்டுமா ஃப்ரீ ஆயிட்டு ரொம்ப நேரம் பேசிட்டோம் போல சரி ஓகேப்பா பாய்